ஹலோ கேக்குது இன்னா சமைய்லு
ம் ரசோ வச்சுட்டு கறி தொக்கு செய்யலான்னு இருக்கோ இப்பதா டிபன் சாப்டாங்க ஆ இதுக்கப்பறோ தா செய்யிணு அர்சி ஊற வச்சிருக்கே
ம் ம்
ம் ம்
ஞாத்திக்கெழமையாச்சே அதுதா இன்னா சமையலு
ம் ஞாத்திக்கெழமனாலே நான்வெ ஜ்ஜி தா கறி சமைக்கலன்னா அவ்ளதா யாருக்கு இறங்காது
ஞாத்திக்கெழம்னா எதுனா செய்யணு
ஆமா ம் எங்க லீவ் உட்டதுலருந்து ஞாத்திக்கெழம எது நா இந்த நாள் எதுன்னு தெரியில திங்க கெழம எதுன்ட்டு எல்லா நாளு செய்ய வேண்டியதா இருக்குது
ம்ஹ்ம் பண்றது பசங்க வீட்டுல இருக்குறதுனால எதல்லா செய்யதாக்குது
ஆமாங்க
செர் செரி ரசோ கறிச்
பொண்ணு பொறந்திருக்காமே ஃபோன் பண்ணாங்க அவுங்க
ஆமா பொறந்தநாளைக்கி போய் வந்தமே அது பொறந்த நாளைக்கு போய் பொண்ணு பொறந்து அதுதா பொறந்த நாளே முடிஞ்சிச்சே
அதுதா முடிஞ்சிட்டு ரெண்டாவது பொண்ணு பொறந்துருக்குண்டு ஃபோன் பண்ணாங்க
ம் ரெண்டாவத் தா இதுவரைக்கு தெரில எனக்கு ஆ ஆ ஆ ஆ ம்
இவுங்களுக்கு ரெண்டாவது பொண்ணு பொறந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க செரி அதா உங்ககிட்ட சொன்னாங்ளா இல்லையா கேக்லானு
இல்ல இல்ல எனக்கு தெரியாது
ஆ இப்பதா ஃபோன் பண்ணாங்க எனக்கு சரி பொண்ணு பொறந்துர்க்கு அப்டின் சொல்லிட்டு ம் அவருக்குதா பொண் கொழந்தனாலே ரொம்ப புடிக்குமே அதனால பொண் கொழந்தையா பொறக்குது போல
ஆமா பொண்ணுன்னா புடிக்குல அவருக்கு ஆமா இப்போ ஃபர்ஸ்ட் ஒர் பாப்பா வந்துடுவ இவ்ங்ளே அவ்ளோ இது பண்ண மாட்டேன்றாரு
ஆமா
அந்த் பொண்ணு உடமாட்டேந்து அவர வந்தாலுமே
ஆமா அவரு கிட்டயே இருக்குல்ல அது அதனால உடமாட்டேங்து இன்னு இந்த ரெண்டாவ்து பாப்பா வந்தா என்ன பண்ண போதோ தெரில அவங் தாத்தா கிட்டயேதாருக் ஆமா அவரு தா வீட்லருந்து வெளிய தூக்கிட்டு வந்து வேடிக்க காட்டுறாரு அதனால வந் அவருகிட்டயேதா இருக்கு அது வேற யாருகிட்டயு போக மாட்டேங்குது
அதுதா அவங்க வந்து உள்ளயே வச்சின்னுகிறாங்க
ம்
அவர் தா வெளிய தூக்கின்னு வந்து வேடிக் காட்டுறது கொல்றது அதனால
நோ அதனால இந்த அம்மாக்கு தாத்தானா ரொம்ப புடிச்சிருது இப்ப ரெண்டாவது மேடம் வந்தது என்னா பண்ணுவாங்கன் தெரில
என்னா பண்ணுவாங்களோ
அது கூட சண்டை போட போது போல எங்க தாத்தா எங்க தாத்தான் ரெண்டு பேரு சண்ட போட்டுக்குவாங்க போல
பெரிய பெரிய பாப்பா பன்ச்சே என்ன யாரு பாக்கமாட்ராங்க என்னைய அந் மாரி ஆய்டு போலக்குது பண்ண போது பொழுகுது
ம் ம்
பாண்டிச்சேரிக்கு போறேன்னாங்கோ போனாங்லா என்னன் தெர்ல
ஆ
சொல்லினுந்தாங்கோ பாண்டிச்சேரிக்கு போறோ அப்டின்ட்டு
ம்
போனாங்லா என்னன் தெரில அடிக்கடிக்கு இப்பலா கெளம்பிட்றாங்கோ
ஆ பாப்பாவையு தூக்கின் கெளம்பிட்றாங்களா
போறேன் போயிர்து போறோ ரெண்டு வார்த்க்கு முன்னாடிதா போய்ட்டு வந்தாங்கன் சொன்னாங்க
உடம்பு சரியில்லயா எனா யாருக்காச்சு
முன்ன அந்த பாப்பாக்கு வந்து பாண்டிச்சேர்ல சட்டிவிட்டலா இது பண்றதுக்கு பாஸ்போர்டோ ரெடிபன்துக்கு ஆதார் கார்டு அங்கித் ஆதார் கார்டு வேணுன்ட்டு போய்ட்டு வந்தாங்கோ பாண்டிச்சேரில பொறக்குற பசங்ளுக்கு வெளியூர் போர்த்துக்லா இது இல்ல
ஆமா
அந்த அந்த அது ரெடி பண்றத்துக்கு போனாங்கோ
நான்
திருப்ப இப்ப எதுக்கு போறாங்கன் தெர்ல
ம்
முன்னயே சொல்லின் இருந்தாங்கோ
ஆ
அதுதா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லா வாங்கி குடித்துச்சி வேற வெயில் எங்கேயு கூட்டுன்னு போ முடில அப்டின் சொல்ட்டு அப்ப சொல்ச்சு பாண்டிச்சேரிக்கு போறோ நாளைக்கி அப்டின்ட்டு
அ ம்
அதுதா சொல்றே எப்ப போய் எப்ப வருவாருன் தெர்ல
ம்
அந்மேரி
ஆமா ஃபஸ்ட்டு கூட பாப் பா கிட்ட கேட்டிருந்தாங்கலா நாங்க ஊருக்கு போறோ வரீங்ளா அப்டின்னு சொல்லீட்டு அப்புற அவுங்கப்பா அனுப்ப மாட்டன் சொல்லிட்டாரு வேணா அப்டினு சொல்லீட்டு அதுக்கப்புற பாத்தாக்கா அவுங்க போன வண்டில வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இதுக்குதா நா உன்ன அனுப்புல அப்டின் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு பாத்தியா அப்டின் சொல்லிட்டு நல்ல வேல அப்பன் பாத்து பாப்பா போல அவரு அனுப்ப மாட்டன்ட்டாரு
ம் பாரு ஒரு ஒரு இதுல்ல அது
ம் ம்
செரி இப் முன்னெச்சரிக்க
ஆமா அவுளுமே கேட்டுட் ட்டே இருந்தா ரொம்ப நாள் நா பாப்பாவ கூட்டு போறேங்க கூட்டு போறங்க சொல்லிகிட்டு சேரி போட்டு அப்டின் சொல் ட்டு சொன்ன நானு அப்றோ பாத்தா இல்ல இவரு வேணா அப்டின் சொல்ட்டாரா அப்றந்தா வந்து சொல்றாங்க நல்ல வேல பாப்பா வர்ல இது மாரி கட்டாயிச்சு அப்டின் சொல்றாங்க அப்றோ இவுரு திட்னாரு பாத்தியா இதனால்தா நா போ வேணானு சொன்னே கேட்டியா நீ போயிர்ந்தா என்ன ஆவு கொழந்தைக்கு சேத்து அடிபட் டுருக்கு அப்டினு சொல்ட்டு சொல்லீட்ருந்தாங்க
வண்டிக்கு இதுவாயிட்ச்சுன் சொன்னாங்கல்லலேம்மா
ஆமா வன்
முழிச்சிட்டாங்க யாரோ வந்து அப்டின் சொல்ட்டு
ம் ம் அதுதா நல்ல வேல நாங்க பாப் பாவ கூட்டு போல அப்டின்ட்டு வந்து சொல்லிட்ருந்தாங்க அது தா இவர் சொன்னாரு ம் ரெண்டாவுது வாட்டி இவரு சேத்து கூடயே போனாரு அதனால கூட்டு போனாரு செரி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காலே ஆமா அப்டின் சொல்ட்டு கோயிலுக்கெல்லா போய் ட்டு அங்க போய் தங்கிட்டு நல்லா ஆட்டம் போட்டு வந்தாங்க நா கூட போனாக்கா கூட்டு போறே அப்டின் சொன்னாங்க அதுக்கப்றோ இவரு கூட ப்பவோ போனாங்க கூட்டு போனாங்க
ம் ம் ஆமா யார் கூடான அனுப்றதுக்கு பயமா இர்க்குது வந்து
ஆமா இது மாதிரி ஆயிருதா நல்ல வேல அப்ப மட்டு நா கேக்காதா அனுப்பிருந்தன்னா அவ்ளோதா
ம்
அவரு தா சொ அவர்கிட்ட கேக்கவோ எத்திதுமே இல்ல வேணா அப்டின்ட்டாங்க இல்லன்னா க்கா அவ்ளதா நாந்தா மாட்டிருப்பே நடுல நா சொல்லியு நீ கேக்கல யே அப்டின் சொல்லீட்டு ம் அவுங்க தம்பிக்கா கொழந்த பொறந்துடுச்சா
இன்னு இல்லயே இல்லயா தம்பி இல்ல அண்ண
அண்ணனா ஆ ம்
இல்ல இல்ல இன்னு இல்ல
ம்
அவனுக்குதா இப்போ இல்லாம இருக்குறதே
ஆமா அவுங்க எங்க அதுக்கு முயற்சி எடுக்குற மாரியே தெர்ல அவுங்கள பாத்தா அவ வேலைக்கு கூட போ மாட்டேங்கிறா ரொம்ப மோசமா இருக்கிறா அந்த பொண்ணு எவ்ளோ வேலைக்கு போய் எவ்ளோ காப்பாத்துது அது
அதுலயே அந்த பொண்ணுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வராது நம்ப சம்பாறிச்சு என்னத்தா நம்ப கொழந்த பெத்துக்கிட்டு ம்
பாக்குறோமே அப்டின்ட்டு ஒரு இது ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு வந்துரு அந்த பொண்ணுக்கே ஏதோ இப்ப சின்ன வயசு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சோ இதுவா இருக் கு நாள் ஆவ ஆவா அதுவே இதுவாயிடு அவனுக்கு எங்கயு கொஞ்சோ கூட புரியமாட்டீங்கிது அவுங்க அப்பாவுக்கு முக்காவாசி அவன பத்தியே கவல
ஆமா
ம் இது மாரி பண்ணிட்டு இருக்கானே அப்டின்னு சொல்லிட்டு
புரிஞ்சிக்கவே மாட்டான்றா அவ கொஞ்சோ கூட என்னத்த உக்கார வச்சி துன்றோமே பொண்டாட்டிய வேலைக்கு அம்ச்சிட்டு அந்த இதுவே இல்ல
ம் ம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கவு எவ்ளோ இவன பாத்துட்டு இருக்கு இல்லனாக்கா அவ்ளோதா தங்கச்சி இப்படிருக்கே நம்ம இப்டி இருக்கோமே அப்டின்னு கூட யோச
யோசிக்கவே மாட்டன்றா அவன் கொஞ்சோ கூடு
ம் ம்
இன்னு எந்த பொண்ணுனா போடா நீ வேற நா சம்பார்ச்சி எதுக்கு சோர் துண்ணோ அப்டின்னு சொல் நெனச்சுக்குனு போவு
ஆமா வேணானு சொல்லிட்டு இருக்கோங்க இன்னரோ போயிட்டு இருக்கோங்க வேற ஒரு பொண்ணா இருந்தா அந்த பொண்ணா இருக்கவோதா எவ்ளோ இத்தன் நாளு ரெண்டு வருஷமா போது நனைக்கற
அ அ ஒன்ற வருஷமா போவுது ஒரு ஆறு மாசமா என்னவோ தா வீட்ல இருந்துச்சு போல இக்குது
ஆமா
முடியில ஒ
சோ அதுக்கப்புறோ ஃபுல்லா போயிட்டேதா இருக்கு ம் அங்கயு வேல பாக்குது இங்க வீட் ல வந்து வீட்டு வேல செய்யுது அந்த பொண்ணு ஆனா இவன் வீட்டு வேல கூட செய் மாட்டேங்கிறான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா அந்த பொண்ணு இங்கேயு செய்து அங்கேயும் போய் செய்து இவனுக்கு வேற சமைச்சு வச்சுட்டு போது அந்த பொண்ணு சாப் ட்டுன்னு நல்லா உக்காந்துட்டு இருக்கா எந்த ஒரு வேலையு போவாத எவ்ளோ வேல இருக்கு நாட்ல
என்னவோ அது என்னவோ அவன் இப்டி ஒக்காந்துருக்கான்
ரொம்ப மோசமா இருக்குறா
அநியாயத்துக்கு ச்சீ இது மாரி இருக்கவே கூடாது அவுனுக்கு கூட ஒரு ஆச இருக்காது நம்ப பொண்டாட்டிக்கு எதுனா வாங்கி குடுக்கணு கொள்னுட்டு
அ
இன்னு தெர்ல நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அவுங்க கட
ம்
ஒரு பொண்டாட்டிய எங்கனா கூட்டுனு போணு கொள்னோன்னு ஒரு ஆச இருக்காது
ம் ம்
அவுங்க அம்மா வூட்டுக்கு கூட்டுனு போனா நல்லாருக்கு நாய்த்தி கெழம அவ்ளோதா
அந்த பொண்ணு வெளிய சொல்லனா கூட உள்ளுக்குள்ள பாவோ எவ்ளோ கஷ்டோ இருக்கு அதுக்கு
இதுக்கு இதுக்கு
ஏதோ நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்குது சொல்லனா கூட உள்ளுக்குள்ள இருக்கு அவுங்க வீட்ல இருக்கறவங்க ட சொல்னு அதுவு பொறுத்து பொறுத்து பாக்க போது அப்றோ வுட்டு போய்டு போது எவ்ளோ நாளைக்குதா அந்த பொண்ணே ஒழச்சு ஒழச்சு கொட்டிட்ருக்கு
இதுலயே வெக்க இல்லாத மாமியார் வீட்டுக்கு வேற போயிட்டு வரா
ஆ
அது நம்பலுக்கு வெக்கமா இருக்குது
ஆமா ஒரு வேலைக்கு போயிட்டு போய்னுந்தா கூட பரவால்ல எதுமே போமாட்டேங்குரா
அப்டி இருந்துக்குன்னு போயிட்டு வரா
ம் ம்
எப்டி பாத்
என்னாதா பண்றதோ அவனோட கவலயேதா அவருக்கு பெரிய கவலயா இருக்குது அதனாலே அவருக்கு ஒடம்பு சரிலாத ஆயிருது அவுங்க அப்பாக்கு
ஃபஸ்டுனாது ரெண்டு வீட்டு வாடக வன்ச்சு சரி எதோ இது பண்ணி வாங்கினு இரு க்லான் பாத்தாங்க அது கூட இல்ல இப்போ
ஆ ஆ
இந்த வீட்லியு தேவலாத இப்டி செய்றாங்க அந்த வூட்லியு அந்த பந்தல் போடுற இந்த சேரு அதல்லா போட்டு வச்சுருகாங்க போல்ருக்கு ம் ம்
செரி நா யாரோ கூப்புட்றாங்க யாருன் போய் பாத்துட்டு வரே
ஆ சேரிம்மா சேரி பாத்துட்டு வா
ஆ சேரி
ம்